புள்ளைங்கல்லா கேக்குது தோழி நல்லாருக்கீங்களா
நா ரொம்ப நலமா இருக்கே தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
நானு ரொம்ப நல்லவு இருக்கே
ம் சாப்ட்டீங்களா தோழி
சாப்பிட்டாச்சு தோழி நீங்க சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டே தோழி நீங்க இந்த கோடை காலத்துல நீங்க எங்கப் போனீங்க
நாங்க வந்து எங்க போனோனா இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு தா போயிட்டு வந்தோ
ம் வேறங்கயு வெளிய போலியா
ம் வேற வந்து வெளிய எங்க போகல ஒரு ம்ச் சின்ன சின்ன எடத் துங்கள் தா போயிட்டு வந்தோ ஆனா இப்போ வந்து அடுத்த வாரத்துலப் போகலானு முடிவு செஞ்சிருக்
அப்படியா எங்க போலான்னு முடிவு செஞ்சிருக்கீங்க தோழி
போகலா அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிருக்கோ
ம் திக்கி செரி செரி ஃபேமிலியாவா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடயா தோழி
இல்ல ஆ ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்க கூட சேந்து வீட்ல உள்ளவங்க அவங்க ஃப்ரெண்ட் எல்லாரு சேந்து போற மாரி
செரி செரிங்க தோழி
வ இப்ப வந்து கொஞ்சோ இதெல்லா நல்லாருக்குல்ல ஆ இந்த கோடை காலத்துல வந்து ரொம்ப வெயில் வெப்பநில அதிக் கமா இருந்தனால இதாருக்கு இப்ப கொஞ்சோ ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கனால போகலான் முடிவு செஞ்சிருக்கோ
ம் செரிங்க செரிங்க தோழி வேற எங்கலா போயிருக்கீங்க
வேற வந்து எங்கனா கொடைக்கானல் போயிருக்கோ
ம்
மூனாருக்கு போயிருக்கோ மைசூர் போயிருக்கோ பேங்ளூருக்கு ஆ தஞ்சாவூர் இந்த மாரி நெறைய ஊர்களுக் போயிருக்கோ நாகூர் அங்கல்லா போயிருக்கோ இன்னு போனதுல்லைங்ளா
ஆமா ஒரே ஒரு வாட்டிதா கொடைக்கானல் போயிருக்கோ அதுக்கப்புறோ இங்க இருக்கிற லோக்கல் ப்ளேஸ் மட் டனா இன்னு ஹில் ஸ்டேஷன்ஸ் எங்கயுமே போல
ஆம்
ம்
மலைப்பகுதி கொஞ்ச நல்லாருக்கு ஆனா கொஞ்சோ ம்ச் பயமாவு இருக்கு ஏன பயணம் செய்ய போவும்போது பயணம் செய்யும் மோது ஒரு சில எடத்துகள்ல வந்து ஏன்னா அந்த மாரி எடத்துங்கள்ல வந் து நறைய ஆ இதுல்லா நடக்குதுல்ல அதனால கொஞ்ச பயங்கள் இருக் குமுல்ல ஓட்றவுங்க வந்து கொஞ்ச ஜாக்கிரதையாவு எச்சரிக்கையாவு இருக்கணு
ம் பசங்கள பாத்து பத்ரமா கூட்டிகிட்டு போங்க
செரிங்க செரிங்க தோழி
ம் எல்லாமே கரெக்டா எடுத்து வெச்சுக்கோங்க ஏனா ப்ஃரெண்ட்ஸ் கூட போரதே தனி ம் ஏனா ப்ஃரெண்ட்ஸ் கூட போறதே ஒரு தனி சுகந்தா
குடும்பத்தினரோடதா வராங்க அதனால ஒன்னு பிரச்சன கடையாது எல்லாருமா சேந்து போறனால என்னவா தோழி தோழி உங்ளுக்கு கேக்குதுங்களா தோழி தோழி உங்களுக்கு கேக்குதுங்களா
கேக்குதா தோழி நா பேசுறது
கேக்குது கேக்குது தோழி இப்பதா கேக்குது
ம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுனா ரொம்போ சந்தோஷந்தா சொல்ற ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது நல்லா இருக்கு
கண்டிப்பா அவுங்களோட தா போகலா அப்டினு முடிவு செஞ்சிருக் கண்டிப்பா கண்டிப்பா
ம்
பழைய காலத்து இது நம்ம படிச்சது காலேஜு போனது வச்சது எல்லாமே பேசிக்கிட்டு ஒரு மகிழ்ச்சியோட ஜாலியா எல்லாருக்கூடயு போகலா
ம்
ஏனா ரொம்ப நல்லா இருக்கு அது ஏனா ரொம்ப நேரோ வந்து அவுங்க கூடியே இருக்கனால டைம் எ லீவு எப்டி போகுதுன் தெரியாது பேசிக்கிட்டே இரு ப்போ நல்ல ஒரு ஏனா வீட்ல இருந்தாலு நம்பனால வந்து அதுக்காக டைம் ஒதுக்கி நம்மனால போக முடியாது இல்லிங்ளா
ம் ம் ஆமா ஆமா
இப்டி இருக்கும் போது நம்ம கூட சேந்துருப்பாங்க எல்லாரு அதனால வந்து நல்லா எல்லா விஷயங்களு பாகிர்ந்து கொண்டு இது பண்ட்டு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலா
ஆமா ஆமா ஏனா நாங்க வந்து இப்ப கூட எங்க வீட் லல்லா வந்து கோடைக்கால விட விடுமுறையில எல்லா ரெசார்ட் அந்த மாரில்லா போவாங்க என்னால போகவே முடியல நா ரொம்ப அத ரொம்ப ஃபீல் பண்ண ஐயோ என்னால போக முடியிலயே எனக் கஷ்டமா இருக் கு அப்டின்னு ஏனா எனக்கு கொழந்த பொறந்திற்கு போக முடியாதா நெலம நா ரொம்ப மிஸ் இப்ப நா அந்த தருணத்தையே நா ரொம்ப மிஸ் பண்ண
ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஏனா இப்ப கொழந்த வந்து கொஞ்சோ பெருசா ஆயிட்டாங்கன்னா பிரச்சன இல்ல சின்ன பிள்ளையா இருக்கனால நீங்க வந்து கொஞ்சோ பாத்து பறிச்சு தா போக வேண்டியதா இருக்கு என்ன அவங்களோ வெளிய வந்து இது பண்ண முடியாதுல்ல நம்மளுக்கு கொழந்தையா வெளிய போறதனா கொழந்த தா ரொம்ப முக்
ஆமா ஆமா கொழந்த அப்ப நம்ம அந்த கொழந்த இல்லாம எவ்ளோ கஷ்டப்பட்றோ நம்ளுக்கு தான தெரியு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி
ஏனா அதுதா ஃபஸ்டு நம்ளுக்கு மெயினே
ஆமா நீங்க இப்போ உ கொழந்த இல்லனா இப்போ ஒரு எங்கயாச்சு போனாலோ ஒரு அ ஒரு கல்யாணமோ ஒரு வேற ஏதாச்சு ஃபங்ஷனோ ஏதாச்சு ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க போகும் போது அங்க என்ன பண்ணுவாங்க உங்ளுக்கு எத்தன கொழந்த இதா
ஆமா நெஜமா பாக்குறவங்களா அது கேக்கும்போது அது ரொம்ப க கஷ்டோ சில பேருக்கு அது இல்லயே நம்ம எப்டி கேக்ணுலா இன்னு பாக்கமாட்றாங்க
அவங்க வந்து நெனைக்க மாட்டாங்க நம்மளுக்கு வந்து புள்ள ஆ இருக்கா இல்லையான்றத அவங்க எதார்த்தமா கேக்கும்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஜாலியா ரெடியாகி போய் இருந்திருப்போ அவுங்க வந்து கேட்டோனே நம்மளுக்கு மனசில வந்து ஒரு மாரி இதாயிரு ஆ அந்த இடத்துலே நம்ம அழுவ அழுக வேண்டியதாயிரு அந்த மாரி தருணங்கள்லா இருக்குல்ல அனால யாருக்கும் அந்த மாரி தருணங்கள்லா வரக்கூடாது
பேருக்கு அந்த எப்டி கேக்கணுனு ஒரு சென்சே இல்ல ஐயோ நம்ம கேட்டா அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குமே எதுக்கு கேக்குணுனு இல்ல வேணுண்டு கேப்பாங்க எல்லாரு முன்னாடியு அசிங்க படுத்துவா படுத்துவாங்க பேச்சாலேயே
கண்டிப்பா கண்டிப்பா
ம்
சிலவங்களுக்கு வந்து தெரியாது அந்த காலத்துக்காரவங்களுக்குலா இப்போ வந்து சாப்புட்ற உணவுல வந்து சத்து கெடயாது அது வந்து தெரிய மாட்டேனுது அவங்களுக்கு அந்த காலத்துலல்லா வந்து வருமானம் கம்மியா இருந்தாலு ஏதோ உணவுகள்லலா நல்ல சத்து இருந்துச்சு சாப்பிட்டு கொஞ்சமா சம்பாதிச்சாலு நிம்மதியாவு சந்தோஷமாவு வாழ்ந்துகிட் போய்கிட்டே இருந்தாங்க இப்போ அப்படியா நெறைய சம்பாரிச்சாலு நிம்மதியு சந்தோஷமு கண்டிப்பா கெடயவே கெடையாது நம்ம எத நோக்கி போய்கிட் இருக்கோம்னே தெரியல தோழி உங்களுக்கே